வணக்கம் வணக்கம் வணக் கம்
சாப்டீங்களா எப்டி இருக்கீங்க
தோழி நீங்க சாப்
ம் சாப் டாச்சு வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்களா
ஆ சாப்ட்டாங்க பெட்ட போட்டாச்சு ல்லா
ஆமா டய ஆச்சுல பிள்ளைங்கலா பிள்ளைங்கள்லா தூங்கிட்டாங்ளா.
ஆ தூங்கி ஏன்ச்சி தோழி தூங்கி ஏன்ச்சி தூங்கி ஏன்ச்சட் தா வந்தோ ஆ நீங்க என்ன சாப்ட்டீங்க
ம் ம் அ சுக்கான் தெரியும் சுக்கா கறி தெரியுமா உங்களுக்கு ஆமா அது வச்சு சாப்டாச்சு
பூஜையா
கிங்க
இன்னிக்கு நாங்க சப்பாத்தி குரும்மா சுண்டல் சென்னா குரும்மா ஆமா தோழி அப்புற என்ன தோழி என்ன பண்றீங்க
என்ன பண்ண நானோலா பெட் ல்ல போட்டாச்சு பெட்லா போட் இதுதா படுத்தாச்சு
அப்டியா அது செரி அப்றம் சொல்லுங்க தோழி இன்றய காலம் எப்டி பொழுது போக்கு பொழுச்சி உங்க பொழுது எப்டி கலஞ்சது இன்றய பொழுது
இன்றய பொலுது காலைல டிஃபன் ரெடி பண்ணி சாப்டாச்சு ஆஃப்டனூன் வந் து சமயல் குக் பண்ணிட்டு இன்னிக்கு எங்க வீட்டுக் நா வந்து ஹஸ்பண் வீட்லதா இருப்பே இன்னிக்கு எங்க வீட்டுக் வந்துட்ட
அ புரியா தோழி தோழி உங்க ப்ரைவசிய சொல்ல கூடாது தோழி
இது ஜென்ரலா உள்ளதுதான தோழி
அப்டிங்களா செரி சொல்லுங்க தோழி
அப் அதனால ம ஆஃப்டனூன் வரைக்கு ஒர்க் இருந்தது ஈவினிங் மேல ஃப்ரீதா
அப்படியா ஆமா தோழி கரெக்டுதா அஸ்பண்ட் வீடுனாலே ஒர்க் அதிகந்தா வேற என்ன பண்றது
ஊருக்கு இருக்கும் எனககு வந்து அவ்ளவா இருக்காது தோழி எனக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எங்க வீட்ல
செரி சேரி
அப்டிங்கனால எனக்கு வந்து சரியா வந்துரும்
அப்படியா சரி தோ
அம்ம அவ்வளவா இருக்காது வேலைகள் இருந்தாலும் நாங்க ஷேர் பண்ணிப்பாத்து இவ்ள நாளா அ அவ்வளவா வேல தெரியாது
ஓக்கே ஓக்கே அப்ற என்ன தோழி
நீங்க என்ன பன்னீங்கே இன்னிக் உங்களுக் எப்டி டைம் போச்சு
தந்தது என்ன பண்றப்ழுது பெண்களபொறந்தா வேல இருக்கு வேலய முடிச்சா நல்லதா இருக் அதையு நல்ல ஜாலியா பாக்குறதாயிருந்தா நல்லா இருக்கோ சலச்சுகிட்டு பாத்தா சளிப்
ஆமா எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தானே நம்ம அத ஜாலியா இன்ட்ரெஸ்ட் ப ஆமா நமக்கும் சீக்கிர டைம் டைம் போயிரோ ஒர்க்கு சீக்கிரமா முடி நோ
ம் மத்தது
நமக்கு அது போர் அடி வச்சுச்சு அப்படின்னா அது நமக்கு எரிச்சலா
ஆமா சொல்ற அப்றம் என்ன பண் இல்ல தோழி
இனும் என்ன சும்மா அப்டியேதா போயிடுருக்கு உங்க ஊர்ல மழ பெய்தா வெயில் அடிகுதா
எங்க ஊர்ல மலதான் தோலி சீசன் தா ஸ்டாட் ஆயடு
அப்டிங்களா செரி செரி குற்றால எல்லா போனீங்களா
நாங்க அந்த ஊர் கெடயாது தோழி நாங்க சென்னை சைடு தோழி
அப்டிங்ளா ஒ நான் நீங்க சீசன் சொன்னன்ன குற்றாலம் பக் இப்பதா நம்ம சீசன் ஆரம்பிச்சிருக்கு
ஓஹோ இதுன தெர்ல எல்லா இடதுலயுமே கொஞ்ச சீசன தா இருக்கு உம்
சில எடத்லியெல்லாம் மழ வெயிலு தானே
சில இடதுல வெயிலு சில இடதுல மழதா தோலி நீங்க குச்சலா பக்கமா தோலி அப்டியா ஓஹோ நல்லா இருக்குமே போ
ஆமா நல்லது நலதா இருகு
நீங்க குற்றாலலாம் போனீங்களா எப்டி தோலி இனிமே தா போவா தோலி என்ன தோலி சீசன் ஸ்டார்ட் ஆனத விட போறத விட்டுடு இனிமேதா போ
இப்ப போயிட்டு என்ன பண்றதுனா குளி க்கவெ வி மாட்டேங்கறாங்களே இன்னிக் மதிய கூட நா நியூஸ் பாத்தே காலையில அலோ பண்ணியிருந்தாங்க மதிய மேல வெள்ள பெருக்குன் சொல்லிட்டு குளிச்சுகிட்டு இருந்தவங்கள அப்டீ கிளப் வுட்டுட்டாங்க
அப்டியா வெள்ளபெருக்குளா வந்துட்டு தோழி அவ்ளோ இதா தோழி மழ அந் இந்தளயு கூட பேஞ்சிருக்காது தோழி
இல்லயே தென்காசியிலேல்லா சரியான மழ ம் தென்காசியிலவந்து மழ மட்டுந்தா பெஞ்சிட்ருக் கு ஊட்டி மாரி இருக்கு க்ளைமேட்டே
அது சரி தோடி அது சரி
ஆமா இங்க வந்து மழதா தென்காசி சைடெல்லா குற்றாலத் துல வெள்ளப் பெருக்கு வந்ததுனால மதிய யாரையுமே குளிக்க விடல கொஞ்ச நாள் போயிட்டா எல்லாரையு குளிக்க விட்டுருவாங்கல்ல அதுக்கப்புற தா அங்க போயிட்டு குளிச்சுட்டு அந்த மொளகா பச்சி ஒரு டீ குடிக்குணு தோழி அந்த டேஸ்ட் இங்க நீங்க பன் ட்ரை பண்ணி கிங்ளா
நாங்க பண்ணிருக்கே தோழி என்ன நாங்க ஒருத்த சம்மர் ஹாலிடேஸ் சொல்ல குற்றால வந்து
அப்டிங்களா அத அதரா என்னல்லா சாப்ட்டீங்க அங்க வந்து
அங்க என்ன தோழி அந்த பாதாம் பால் சாப்ட்டுருக்கோ அந்த மொளகா பஜ்ஜி சுட சு ஆமா தோழி அந்த காணு சுட சுட கான் தருவாங்க
ஆமாமா காட முட்டல்லா சாப்ட்டுருக்கீங்களா
காட முட் ட்ட
நீங் சாப்ட்டுருக்கீங்களா நா இது வரைக்கு
ஆ சாப்ட்ருக்க தோழி ரொம்ப சூப்பரா இருக் ஆமா தோழி நாங்க வீட்டிலியே சாப்டுவோ வீட்டிலியே போடுவோ எங்க ப்ரதர்ஸ்க்ல்லா குடுப்பே எங்க அப்பா திருவனந்தர ஆமா தோழி திருவனந்தபுரத்துலல்லா எங்க ப்பா வாங்ட்டு வருவாங்க
அப்டிங்களா ஓ அப்ப வீட்ல எல்லாருக்கு செஞ்சு குடு
ஆமா தோழி பிரதர்ஸுக்ல்லா நாந்தா குளிப் ப்பணியாரச்சட்டுயில ஊத்தி அப்டி மெளகா பொடிய தூத்தி அப்டி ஒரு டீ குடிப்பாங்க வாங்க தோழி வாங்க
வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணனு
சேரியா பண்ணுங்க தோழி நா சா அந்த காட முட்டைய வாங்கி வெச்சு சொல்றந் தோழி வாங்க
அப்டிங்களா கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க சீக்கிரோ வாங்கிட்டு வந்து ஒரு தடவ கால் பண்ணுங்க வந்துறோ வேற என்னல்லா ட்ரை பண்ணுவீங்க குற்றாலத்துல
குற்றாலத்துல வேற என்ன தோழி அந்
அந்த அல்வாலா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெச்சுருப் ப்பாங்கல்ல அதெல்லாம்
சிப்ஸு குத்தாலனாலே சிப்ஸுதா இந்த சன் சிப் ஸுன்னு ஒண்ணு இருக்கு
அப்டிங்களா ஆமா ஜோதி ஜோதி நா பாத்துருக்க
அதுல்லா ரொம்ப பிரபுலியமான எடோ தோழி ஆமா நாங்க அல்வா அங்க எல்லா ட்ரை பண்ண மாட்டோ அல்வானுக்கு எப்போதுமே இருட்டுக்கடதாந் தோழி
தேட்ல ஒரு கடையில நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வெச்சுருந்தாங்க
வெச்சுருப்பாங்க தோழி நெறைய அத்திப்பழ அல்வா அப்டி இப்டின் நெறைய வெரைட்டி வெரைட்டியா வெச்சுருப் பாங்க
ஆமா நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியது
நாங்க சிப்ஸு ட்ரை பண்ணிருக்கோ வெரைட்டி வெரைட்டியான சிப் ஸு
அப்டியே என்ன என்ன வெரைட்டி சாப்டுருக்கீங்க நா அங்க கேள்விப்பட்டது வந்து பொட்டேட்டோ நேந்ரம்பழோ அப்புறோ அந்த ஆமா ஆமா வேற என்னது இருக்கு
வேற மிச்சர் இருக்கு கார சேவு இதெல்லா நல்லா சுட சுட இருக்கு
எல்லாமே சூடாவா இருக்கு
ஆமாத்தோழி சுட சுடதா இருக் கு அப்புடி கையில போட்டு தருவாங்க என்ணெயில்ல போட்டு அப் டி கைல எடுத் தருவாங்க சூப்
சிக்ஸு நா பாத்துருக்க சூடா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க மிக்சரு எல்லாமேஸ்
ஆமா எல்லாமே சூடாத இருக்கு அப்படி கண்ணால் பாத்து கையால் வாங்கலா
அப்டீங்ளா அப்றோ அப்டியே ஒரு தரவ செங்கோட்ட பாட் டருக்கு போயிர வேண்டியதான குளிச்சு
ஆமா போயிருக்கே தோழி செங்கோட்ட பாடர்ல குளிச்சுட்டு அப்டி ரஹ்மத் பரோட்டா ஸ்டாலு ஆமா அங்க போய் நல்லா ரொட்டி கறி சாப்ட்டு சூப்பர் தோழி நா அனுபவிச்சிருக்கே தோழி அவங்கல்லா சம்மருக்கு அடிக்கடி வருவோ தோழி ஆமா தோழி
அங்க
ஆமா தோழி அங்கந்து அதுக்குன்னே வருவோ எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க தோழி அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிடுவோ ஆமா தோழி ஆமா செங்கோட்டைல எங்களுக்கு தோழி இருக்கு காங்க ஆமா எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு தோழி
ங்கேமே போ வேண்டா எங்கயு
ஆ அவங்களு ரொம்ப சூப்பரா கவனிப்பாங்க அவுங்கள மாதிரி வருமா
அப்படிங்ளா அப்ப அவொ
வா
அப்பறோ நல்லதுதா நீ அங்கயே ஸ்டே பண்ணி அங்க நல்லா என்ஜாய் பண்ணலாமே
இங்கே என்ஜாய் பண்ணிருப்போ என்ன தொழி செய்ய லீவு கெடைக்க மாட்டெக்கு போறதுக்கான ஜான்சேஸ் ஸு இல்ல இருந்தா போயிர்லா நல்லா என்ஜாய் பண்ணலா
இன்னம்ம பிள்ளைங்களுக்கு எப்ப லீவு இன்னமா
இனுமே அடுத்த சம்மருக்கு தா போணு ஆமா அதுலா கூட போ முடியாது அடுத்த சம்மர்ல தா பாக் பனா
அப்டிங்களா சேரி அதுக்குள்ள இந்த சீசனுக்குள்ள ஒரு தட வர முடியுமான் ட்ரைப் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எல்லாமே பே நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்ன சீசன் சூப்பரா இருக்கு இப்ப எங்க சைடு
ரொம்ப சூப்பரா இருக்கு குளுச்சா குளிச்சுட்டு இருக்கும் போதே தொரத்தி உட்ருவாங்க தோழி
ஆமா தோழி செல செல சமயம் பாத்துருகீங்ளா குளிச்சுகிட்டு இருக்கும் போது வெயிலு அடிக்கும் அதா அதா
ஆமா தோழி அந்த கொரங்குகளோடு சேட்ட பண்ணது கொரங்குகள் கூடி இங்க வருனும் வர்ற அதெல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கும்போது ஆமா அதெல்லா ரொம்ப நல்லாருக்கு ஆமா தோழி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அதுல அந்த டாய்ஸ் கடையா வெச்சுருப் பாங்க அ ஆமா ட்ரெஸு எல்லாமே ஒண்ணு தோழி என்ன தோழி பண்ண கையில கொஞ்ச டப்புதா வேணு
ஆமா தோழி கை நெறைய நம்ம எடுத்துட்டு வந்தனா
கை நெறைய அள்ளிட்டு வந்து கையில ஏ டி எம் கார்டு எல்லாத்தையு வெச்சுருந்தா புள்ளங்களுக்கு வசதியா இருக்கு
ஏ டி எம்யே மறந்துருச்சு
இல்ல தோழி ஜிப்பேல ஒ ஒரே பண்ணா ஃபைனல் எப்டி போவாங்க அதனால ஏ டி எம்ம கையில வெச்சுக்கணு எந்த இதுலனா சொருகி தூக் ட கையில வெச்சுக்குடுவாங்க
ஆமா அதுவு கரா அ நீங்க சொல்றதும் கரெக்டுதா தோழி ஜிபேல பண்ணா கூட நம்ம எவ்ளோ செலவு பண்றங்குறது கணக்கு இருக்காது கை
ஆமா தோழி ஆமாந் தோழி கரெக்டு தோழி ஆமா தோழி ஆமா தோழி அப்புறோ எனக்கு கொஞ்சோ ஒர்க் வந்துரு தோழி நா உங்ளுக்கு அப்பறமா பேசுற நன்றி வணக்கம் தோழி